என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
எல்லாருமே நல்லா இருக்காங்கநீங்க என்ன பண்றீங்க சாப்டாசுங்களா வீட்டுல பாத்தீங்கனா மனைவி ஊருக்கு போயிட்டாங்க நா தனியா தாங்க இருக்கே மத் த்தபடி யாரு இல்லங்க
பரவால பரவால நல்லதுங்க இங்க நா சாப்பிட்டு உக்கான்ட்ருக்கேங்க அம்மா சாப்பிட்டு இப்ப வெளிய போனாங்க அப்பா சாப்டு இப்பதா வேலைக்கு போயிருக் டாருங்க மனி ஓ ஒ அப்றோ ரெண்டு மணிக்கு வருவாருங்க இங்க வெளிய போற வேலயு இருக்குதுங்க நீங்க வெளியலா போலீங்களா இன்னக் வேலைக்கு போலீங்களா என்ன பண்றீங்க
இல்லைங்க இன்னைக்கு வேலைக்கு போலங்க கொஞ்சோ பாத்தீங்கன்னா ஒரு ஆதார் கார்டுல பாத்தீங்கன்னா நேம் கரிசன் இருக்குதுங்க.
சேரிங்க.
அதனா மாத்திட்டு வந்துட்டேனா அதுக்கப்பறோ சரி நாளைல இருந்து வேலைக்கு போய்க்கலான் சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் லீவ போட்டேனுங்க
சேரி சேரி ஓகே
சொல்லிட்டு இன்னைக்கு லீவ போட்டு வீட்லே படுத்துட்டேனுங்க நீங்க எங்கயு வெளிய போலீங்களா எங்க போறீங்க வெளிய
ஆ இந்தா வெளிய போலான் இருக்கிறேங்க மருத்துவமனைக்குதா போலான்ட்டு இருக்கறேங்க கொஞ்சோ சொந்த காரதுங்கள்ல ஒருத்தர் ஆ மருத்துவமனைல அனுமதிச்சிருக்காங்க அவரப்போய் ஏதா கேக்கலான்ட் இருக்கங்க
ஓகே ஓகேங்க நல்லது நல்லதுங்க அவரு இப்ப நல்லா இருக்காருங்களா
ஆ பரவாயில்லைங்க அவரு இப்ப பரவாயில்லைங்க நல்லாதா இருக்காருங்க இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா இவரு கூப்பிட்ருக்காருங்க அப்பா கூட வேல செய்றவரு வந்து கூப்பிட்ருக்காருங்க என்னாச்சுன்னு தெரியலீங்க அவர்கிட்ட பேசணு பாக்கலாங்க
ஓகே ஓகேங்க நீங்க கால கட் பண்ணி விட்டுருங்க யோசிக்காம பண்ணிருங்க இதனால பாத்தீங்கன்னா இணைப்புல பாத்தீங்கன்னா கொஞ்சோ தட்டுப்பாடு ஏற்படலாம்லங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க அததா எது பண்ணலீங்க
எனக்கு இதே மாரி வந்து ச்சிங்கா ஒரு ரெண் டு அழைப்பு வந்துச்சுங்க இருந்தாலு நா வந்து அழைப்பு பாத்தீங்கனா கட்லனு சொல்லிட்டு நா அத கட் பண்ணி விட்டனுங்க யாரு என்னன்லா பாக்குறதில்லெங்க இப்பல்லா நம்ம வேல உண்டு அப்டி இது போயிருதுங்க
இதோட இரண்டு தடவ கூப்புட்டாங்க எ சேரி வுடுங்க பாத்துக்லாங்க நீங்க வெளிய போறன் சொன்னீங்க இப்ப எப்ப போறீங்க? என்ன பண்றீங்க?
நா வெளிய எங்யுமே போலங்க இன்னக்கிதா சொன்னல்லங்க வெளிய போலான்ருந்தே நானு வெயில் அடிக்குது வெயில் காரணமா வீட்லயேரு ருக்குறேங்க
சேர் செரிங்க பரவால்ல பரவால்லங்க இங்கயெல்லா வெயிலுதாங்க ரெண்டு வாரமா வெயிலு போட்டு பொளக்குதுங்க வெளியவே போறமா போ முடியலிங்க இந்த வெயில்னாலயே நீங்க அங்க எல்லா எல்லா வெயிலு தாங்களா மழ எதா பெய்யுதுங்ளா?
ஆமாங்க இங்க வெயில் தாங்க வெயிலுங்காட்டிதாங்க நா வெளியவே போகாம இன்னைக்கி லீவ் போட்டதே வேஸ்ட்டா போச்சுங்க காலை நேரமா பாத்தீங்கனா நாலு மணி அளவுல னங்க நாலு அஞ்சு மணி அஞ்சுரைங்கிறப்ப எங்க வீட்லருந்து கெளம்பிருவனுங்க வேலை க்கி கெளம்புனா வெயிலே இருக்காதுல்லங்க காலைல வே கம்பெனிக்குள்ள நா வெளி உள்ளுக்குள்ள போயிட்டேனா தொழில்குள்ள தொழில் கூடத்துக்குள்ள போயிட்டேனா அப்பற எனக்கு பிரச்சனையே இரு
பரவால்ல பரவால்லைங்க உண்மதாங்க உண்மதாங்க எப்டிங்க ஆ அதாதாங்க எப்டி நீங்க வேல செய்ற எடத்துலைலா உங்களுக்லா வ எப்டி போதுமான அளவு விசிறகள்லா இருக்குதுங்ளா இல்ல ஏ சி எதாவ்து போட்ருக்காங்ளா எப் புடி காத்தலா வருதுங்ளா?
இல்லெல்லங்க நா இருக்குற படத்துக்லா சுத்தி ஏ சி தாங்க இருக்கு ஏ சி இருக்கங்காட்டி எங்களுக்கு உள்ளுக்குள்ள வெளி வெளிய இரு க்குறக்கு உள்ள இருக்கறக்கு வித்தியாச நறைய இருக்குங்க
சேர் சேரிங்க பரவால்ல பரவால்லைங்க ஆ ஆனா உங்களுக்கு வெளிய இருக்கத விட உங்களுக்கு உள்ள வந்து பரவால்லாம இருக்குது
ஆமா ஆமாங்க ஏனா இல்லாட்டி அதுங்காட்டி தாங்க வேலைக்கு போயறது இந்த வெயில் புழியல வீட்லருந்து இது பண்றக்கு
சேரி சேரிங்க பரவால்ல பரவால் நல்லது அதாங்க என்னங்க பண்றது இந்த கால்நிலை எல்லாமே மாறிட்டு வந்துட்டு இருக்குதுங்க முன்ன மாரி கரெக் கரெக்டா வெயில் காலத்துல வெயில் அடிக்கல மழ காலத்துல மழ வரமாட்டெங்கிது சிரமமாதா போயிட்ருக்குதுங்க இனி வர காலம் லா எப்டி போகுன் தெரிலீங்க
ஆமா ஆமாங்க இப்ப பாத்தீங்களா இந்த சென்னைல பாத்தீங்களா இப்ப எட்டு வருஷமா பத் பாத்தீங்கன்னா உங்க அந்த அடுக்குமாடி குடியிருப்புல பாத்தீங்கன்னா எட்டு வருஷமா மின்சாரமே இல்லியாமுங்க
இல்லங்க சேர் சரிங்க
சீடுறோ வந்து இருக்கேங்க இப்பதா கண்டுபுடிச்சு போலீஸ்லாவந்து விசாரிச்சு தக்க நடவடிக்கை எடுத்துட்டு ருக்காங்க
ஓ சேர் செரிங்க இப்ப பாத்தீங்கன்னாங்க இப்ப மும்பை மாநகரத்துல பாத்தீங்கன்னா சோ வந்து எத்தனையோ கோடி மக்கள்கள் இருக்குறாங்க ஆ இத்தான இருவது இருவது ரெண்டு கோடி பேரு எத்தனையோ பேர் கோடி பேரு இருக்காங்கிளாமாங்க அத்தன கோடி பேருக்குங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ஏரிகள்ல இருந்துது தண்ணி வந்துட்டு இருக்குதுங்கிளாமங்க ஆனா தண்ணீர் வந்து ஃபுல்லா குறைஞ்சு போதுனால பாத்தீங்கன்னா இன்னு நாப்பது நாளைக்கு மட்டு தா தண்ணீர் அந்த அங்க இருக்க மக்களுக்கு நாப்பது நாள் மட்டுதா தண்ணி கெடைக்குமாங்க இனிமே என்ன பண்ண போறாங்கன்னு தெரிலிங்க
ஓ என்ன பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு
தண்ணியு குறைஞ்சு போச்சு காத்தும் மாசுபாடு என்ன இயற்கை சூழ்ல இல்ல மக்கள் தான இதுக்கு எல்லாமே
ஆமா ஆமாங்க இந்த கால இந்த இப்ப பாருங்க மே முடிஞ்சு ஜூன் வந்தாலே பாத்தீங்கன்னா எங்க ஊர்லல்ல பாத்தீங்கன்னா மழை வெயிலே பாக்க முடியது மழ தாங்க பெஞ்சுட்டே இருக்கு வெயிலே பாத்தீங்கன்னா பாக்வே முடிய பேஞ்சு பேஞ்சு வெருத்தே போயிருங்க ஆனா இப்ப பாருங்க ஓரே வெயில் அடி
வெயிலு தாங்க போட்டு பொளக்குதுங்க எங்கங்க இந்த மாசம் ஃபுல்லா வெயிலாத்தா இருக்கு போலங்க ஒன்னு சொல்ற மாரி இல்லிங்க
ஆமாங்க அ பூமி எல்லா வெப்பமாயிச்சுன்னு வைங்க ஒன்னு பண்ண முடியாதுங்க இருக்க இருக்க அந்த வெளிய அந்த ப வெளிநாட்டு கம் பனில்லா உள்ள வந்து வச்சு அதுலேயே பாத்தீங்கன்னா கொஞ்சோ ஹீட்டு கொஞ்ச பூமிய பாத்தீங்கன்னா வெப்ப ரொம்ப வாங்கிட் இருக்குங்க
ஆமா ஆமாங்க பூமிகள் தாங்க எல்லா வெப்பம் மயமாகதாங்க அதிகமாகுது கண்டிப்பா கண்டிப்பாங்க சுகாதார முல்லா எங்க இருக்குன் தெரிலீங்க எல்லா மரத்தை போட்டு வெட்டுவேன் வெட்டுறாங்க நம்ம என்னங்க பண்ண முடியும் நம்மளோட சன்னிதிகள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க
ம் ஒன்னும பண்ண முடியாதுங்க
காங்க ஆனா மழை வந்து அந்தளவுக்கு வர்ற மாதிரி தெரியலங்க இந்த வருடமும் இன்னும் நீ மழையே நம்பி விவசாயம் பண்றதுல கொஞ்சம் கஷ்டம்தாங்க
ஏன் அங்க சென்னையெல்லா இப்ப இப்ப வந்து டெவலப் பண்ணிட்டே இருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கனா சென்னையில கூட ஒரு மெட்ரோ ரயில் வேற விட போறாங்களாமா ஆமாங்க ஆனா நம்ம இருக்கிறப்ப பாத் தீங்கன்னா நாங்க இருக்குற பக்கம் இங்க இருந்து மனைவி ஊர் ஏழு மணி நேர டிராவலுங்க ஆனா ஒரே ஒரு ட்ரெயின் தாங்க இருக்குது ஆனா அதுக்கு யாரும் விட மாட்டேங்கறாங்க பாத்தீங்களா
கண்டிப்பாங்க ஏன்னா நீங்க இப்ப நீங்க யோசிக்கிறது சரியானதாங்க ஒரு இடத்த மட்டும் மேம்படுத்திக்கிட் டு இருக்குது வந்து அது சரியானது கெடையாதுங்க எப்படின்னா தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவுமே அந்த மாதிரி பயணிகள் பயணிக்கிறதுக்காக எல்லா வசதிகளும் பண்ணி தர னுங்க நீ ஒவ்வொன் ஒவ்வொன்னா பண்ணுவாங்கு நினைக்கிறேங்க ஏன்னா ஆட்சிகள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் எது வேணா மாறலாம் இல்லைங்களா
ம் ஆமா ஆமாங்க அது ஒரு வகையில இருந்தாலுமேங்க சென்னையில மெட்ரோ ரயில் உடுறது அங்கேயே எத்தனை இருக்குங்க சுத்தி பாக்கணும்லங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க இல்லைங்க இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா எது வந்து ஒரு மாநிலத்தோட தலைநகரமோ அந்த தலைநகரத்துல தாங்க மெயின்னானது எல்லாமே நடக்குங்க
ஆமாமா அதுவும் ம் நல்லது நல்லதுங்க இப்ப விட்டாங்கன்னா அது வந்து ஏழு மணி நேர டிராவல் ஆமாங்க வருங்க மனைவி ஊருக்கே போனாலும் போகுங்க அது கரெக்ட்டு தாங்க
ஆமாங்க ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்குது பக்கம் போகுங்க ஏனா சென்னையில விட்டாங்கன்னா சென்னையில சென்னை மட்டும் இல்லைங்க சென்னை சுத்துய இருக்க ஏரியாக்களுக்கும் போகுங்க
ம் ம் ம் ஆமாங்க சென்னை ஆமா ஆமாங்க பரவாயில்லைக ஏதோ பண்றாங்க நல்ல தான் பண்றாங்க இப்ப எல்லா‌ பாத்தீங்கன்னு வைங்க தண்ணி நறைய ரொம்ப பாத்தீங்கன்னா இப்பல்லா தெருநாய்கள் அதிகமாயிருச் சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனையா எடுத் து அறிக்கைய எல்லா போட்டு எல்லாம நாய் பராமரிக்கிற நாய் பிடிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கோர்ட்ல மனு குடுத்துருக்காங்க
எதுக்குங்க என்னன்னு
தெருநாயிலா பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது மக்களுக்கு பாத்தீங்கன்னா இடையூரா இருக்குது இதெல்லா பாத்தீங்கன்னா சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா கம்ப்ளைன்ட் பண்ணி இருக்காங்க கடைசி பண்ணிருக்காங்க
பரவாயில்ல பரவாயில்லைங்க எப்டிங்க இதெல்லா கட்டுபடுத்த முடியுங்களா என்ன பண்ண போறாங்கன்னு தெரிலீங்க
ம் நீங்க உங்க ஊர் சைட்ல இருக்கீங்களா
இருக்குதுங்க வீட்டு நாயே தெருநாய் மாரி தா வளர்த்திட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப வீட்ல வளத்துற நாய்கள வந்து எப்டின்னா அவங்கதா பராமச்சி பாத்துக்கணுங்க மத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ற மாரி வளர்த்தக் கூடாது இல்லைங்க அது வந்து தா மத்தோன் தொந்தரவு பண்ற மாரி வளர்த்துறதெல்லா பாத்தீங்கன்னா அது வீட்டு நாய்களோட சேராதுங்க தெருநாய்களோட சேர்ந்துரு அப்புற புடிச்சிட்டு போற மாரி தாங்க வரும்
தெரியாம வந்துச்சினாலே இப்ப பெரிய அளுக வந்தனுமே போட்டு இந்த கடிக்கிறது மாட்றது மாட்டு இருக்குங்க ஒரு புடி என்னதாங்க பண்
டு இருக்குங்க எங்க வீட்டு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு நாய் புடிச்சிட்டு போய் தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்லி விட்டுட்டு வந்தாங்க விட்டுட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லயே பாத்தீங்கன்னா மறுபடி எங்கிருந்தோ மறுபடி கரெட்டா வீட்டுக்கே வந்து சேர்ந்துருச்சுங்க
ஓகே ஓகே நல்லது நல்லதுங்க சேர்ந்தது மத்த இல்லாம அது என்னங்க ஏதாச்சு நல்லா இருக்கு இருங்களா நாய் இப்ப
என்னதுங்க புரிலீங்க
இல்லைங்க அந்த நாய் நல்லா இருக்குங்களா
ஆ நாய் நல்லாதாங்க இருக்குது அதுக் என்னங்க கொண்டு போய் விட்டு விட்டு எப்டி விடபோது இருந்ததோ அதே மாரிதாங்க இப்போவு இருக்கு
ஓகே ஓகே நல்லது நல்லதுங்க சூப்பருங்க மிக்க நன்றிங்க அதுக்கப்பறோ பாத்தீங்க நீங்க இப்ப நாய்கள் எதனால அதிகமா வளருதுன்னு நெனைக் க்கிடிங்க நீங்க
நா இரு இதனால அதிக வளருதுன்னு நெனைக்கிறீங்களாவா வளருதுன்னு நம்ம வளப்புல தாங்க இருக்கு நம்ம வளத்துருன்னு நெனைச்சோம்னா அது நெறைய ஒன்னா இல்ல ரெண்டு கூட வளத்துலாங்க ஆ அந்த மாரிதாங்க தெருநாய்கள் வளர்றது நம்ம பொறுப்பாவும் முடியுதுங்களா ஏனா இப்ப
நம்ம தாங்க பொறுப்பு நம்ம தாங்க பொறுப்பு ஏனா சிலது நல்லா நோட் பண்ணி பாருங்க வீட்ல நாய் வளத்துறீங்களா வளத்தற வரைக்கு வளத்துட்டு அது பெண் குட்டி போட்டா மட்டு எடுத் இத்துரு பெர்நாலு குட்டி மூணு குட்டி தெருல விட்றாங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க உண்மதாங்க
பாத்தீங்கன்னா அது ஒரு குட்டி போட்டு அப்டியே வளச்சி அதிகமாகதாங்க சீ ஏ
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க இத வந்து யாருமே யோசிக்கிறது இல்லங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா அது ஒரு குழந்தை குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் போற குட்டிய வந்து கொண்டு போய் தலையேத்து குட்டிங்கறாங்க என்ன குட்டி
அப்டி இல்ல இல்லங்க அப்ப மனுஷ மனுஷன் போடுற குட்டி தலை எழுத்து குட்டின்னு தூக்கி போட வேண்டியதாங்க அது மட்டு ஃபஸ்ட் வரிச சிங்க குட்டின்னு ஏங்க பண்றாங்க
அத பாருங்க அதா வந்து அதாங்க விலங்குகளுக்கு ஒண்ணு மன விலந்கு ஒன்னா அந்த மாரி தாங்க போயிட்டு இருக்குது நெலமைகள பாத்தா கண்டிப்பா கண்டிப்பாங்க அப்பறங்க இன்னைக்குல வெளிய எங்கிலும் போலீங்களா நன் இப்பெர்ல்லயா யாரும் கூப்பல்லயா உங்களுக்கு
இ இல்ல இல்லங்க யார் நண்பர்கள் கூப்ட்டாங்க இப்பதைக்கு வர முடியாது நண்பன் சொல்லிட்டேங்கயா னே எனக்கே பாத்தீங்கன்ன வெயிட்ல பாத்தாலே பயமா இருக்கு
ஆமாங்க வெளில போயிட்டு வந்தாலே உண்மை உண்மை தாங்க நம்ம உடம்ப நம்மதாங்க பாதுகாப்பு வச்சுக்கனும்
ஆமா ஆமா ஆ இப்ப பாருங்க ஒரு கொழந்தைய பாத்தீங்கன்னா வைங்க இப்ப பாருங்க ஒரு பத்து பதினாஞ்சு நாய் ஒரு கொழந்தைய துரத்திட்டு போதுங்க தெருநாய்க
ஆமாங்க
துரத்துட்டு போய் அங்க பாருங்க நாய் போட்டு போ அங்க பாருங்க கொழந்த ஓடு ஓடுன்னு ஓடுதுங்க புடிச்ச அவங்க பாருங்க எத்தன நாய் வரும் பாவங்க
உண்மை தாங்க அந்த மாரி நாய்களை எல்லா என்ன பண்றது நம்ம கொழந்தை நம்ம கோவத்துல அந்த நாய்கள போட்டு நம்ம எதுவும் பண்ணோம்னாங்க ப்ளூ கிரஸ்ல நம்மள தூக்கி உள்ள போட்டுருவாங்க
ஆமாங்க ஆ இதுக்கெல்லாம் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நாய் பண்ணுதுங்க அது ம்
கண்டிப்பாங்க நமக்கு தொந்தரவு பண்ற மாரி இருக்கதெல்லாம் சேர்த்தி கண்டிப்பாங்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் கண்டிப்பாங்க சந்திக்கலாங்க நன் நன்றி வணக்கங்க